ம் என்ன பண்றீங்க?
அம் நா சும்மாதா இருக்கே நீங்க?
ம் நானு அப்டிதா
ஓகே சாப்டிங்ளா?
ஆ நீங்க சாப்டிங்ளா?
இல்ல இல்ல இதுக்கப்பறமேட்டு தா
ஓகே ஓகே அப்றொ ஃப்ரீ டைம்லெல்லா என்ன பண்ணுவீங்க?
ஃப்ரீ டைம்ல ம் மூவிஸ் பாக்குறது
ம்
அப்றொ எதாச்சு ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்றது அந்த மாரி
ஓகே ஓகே நாங்களு அதே தா
ஓகே வேற எதாச்சு எக்ஸ்ட்ராவா
ஆ சீரீஸ் அந்த மாரி பாப்போ அ கே ட்ராமா சீ ட்ராமா அந்த மாரி பாப்போ நீங்கல்லா பாப்பீங்ளா?
ஆ பாப்
ம் ம் ம் எல்லாமே பாக்குறீங்க போலயே எப்டி எந்த மாரி கன்டண்ட் பிடிக்கு உங்களு க்கு
நார்மலா கண்ட்டு நம்மளுக்கு கண்டன்ட் தெரியாதுல இந்த சீ ட்ராமா கே ட்ராமால நம்ம மோஸ்ட்டா உள்ள போனாதான இருக்கும் மோஸ்டா என்ன ஹைய் ஸ்கூல் மாரி இருக்கு அதுக்கப்பறமேட்டு எதாச்சு சி இ ஓ அந்த மாரி இருக்கு நீங்க என்ன ரீசண்ட்டா பாத்தீங்க?
நா ரீசன் ட்டா வந்து ஒரு‌ ஸ் டோரி இது டீச் யு அ‌ லெசனுன் ஒன்னு பாத்த அது எப்டின்னா ஒரு ஸ்டூடண் ட்டு வந்து இ ஆர் பி பி ன்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணுவாங்க.
இ ஆ
இ ஆர் பி பி ன்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது வந்து அந்த ப்ரொட்டெக்‌ஷன் ஸ்டூடன்ட்ஸயு சரி டீச்சர்ஸயு வந்து யார் ப்ரொட்டெக்ட் பண்றதுக்காக அந்த சீரீஸ் எடுத்திருந்தாங்க. அந்த விதத்துல எடுத்திருந்தாங்க. அது எப்டின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நெறைய தப்பெல்லா செய்வாங்க ட்ரக்கு அடிக்ட்டு அதுக்கப்புறோ வந் து டீச்சர்ஸ கொடும படுத்துறது ஸ்டூடெண்ட்ஸயே அது க்குள்ள ராக்கிங் பண்றது அந்த மாரி ஆ ஹை ஸ்கூல்ல எல்லா பண்ணுவாங்கல்ல நம்ம எடத்துல இதல்லா பாத்தா மாரி எனக்கில்ல இங்க பாக்
ஓகே ஆமா சி சீரீஸ்லல்லா வரு ம்
தெரில
ம் ம்
ஆ அந்த மாரி ஒரு ஒரு எ ஒரு எபிசோட்ல வந்து அந்த பைய வந்து ட்ரக் அடிக்டடா இருப்பா அவனோட ஃபிரெண்ட்ஸே வந்து அவன அப்டி ஆக்கி உட்ருவாங்க.
ஓஹோ
சோ அதனால ஒரு ஆஃபீசர் வந்து அந்த ஆஃபீசருக்கு வந்து அவனுடைய ஃபியான்சி வந்து டீச்சரா இருப்பாங்க
ஓ
அவங்களயு வந் து அவ வந்து கொன்னுடுவா ஒரு ஸ்டூடெண்ட்டு. ஆ அதுக்காகதா வந்து அவங் க வந்து அந்த இ ஆர் பி டி அப்டின்னு எடுத்துட்டு வருவாங்க
ஓகே
யு அதுக்கப்பறோ அவனோ டய ஃபாதர் இன் லாவு சேந்து
ஓ
துக் அப்புற ஒரு வாட்டி வந்து ஒரு ஸ் பேரண்ட்ஸ் வந்து ஸ்டூடண்ட்டா வந்து ரொம்ப கஷ்டபட்டு படிக்க வைபாங்க
ஓக்கே
கே நா அவனுக்கு ட்ரகு கொடுத்து
ஓக்கேம்
அப்புற வந்து அவன ந்து படி படின் டார்ச்சல் பண்ணிக்கிட்டு அந்த மாரி ரொம்ப இது பண்ணிட்டுருப்பாங்க அந்த மாரி ஆம்மா நல்ல பேஜ் எடுக்கறதுக்காகா அவ வந்து மெட் ஸ்கூல்கு போவான் அபடின் ஆசப்படறது பட்ட அந்த மாரி
ஓக்கே ஓக்கே
அதுக் அப்புற அந்த ஆபிசர் வந்து அது எல்லாமே செரி பண்ணிருவாரு
ம் ம்
நீங்க வேற ஏதாச்சி பாத்துருக்கிங்ளா
ஆக்சுலி நானு இப்ப ரீசண்டா ஒரு சீரிஸ் பார்த்தே அதுவும் வந்து இதே மாரி ஆ கன்டன்ட் ஆக்சுவலி என்னன்னா ஆ ம் அந்த நீங்க சொன்னீங்கல்ல அதே கன்டன்ட் தா
ம்
எனக்கு அந்த சீரீஸ் நேம் சரியா ஞாபக இல்ல அவங்க என்னன்னா ஒரு ரெண்டு கப்புள்ஸ் இருப்பாங்க அப்புற வந்துட்டு அந்த அந்த கேர்ள் வந்துட்டு அந்த அந்த பாய லவ் பண்ணுவாங்க அப்புறம் அவங்க டேடி கிட்ட மீட் பண்ணணும் அப்படின்றதுக்காக கூட்டு போவாங்க அவுங்க ப்ப வந்துட்டு இல்ல எனக் கு பிடிக்கல அப்டின்றவாரு அதுக்கப்புறமேட்டு அந்த பையனம் வந்துட் ட நானு எதுக்கு பேசணும் நானு பேச மாட்டே எனக் பிடிக்காத அவங்ககிட்ட அப்டின் சொல்ட்டு அப்டியே உக்காஞ்ச்சுட்டு இருப்பாங்க அப்புறம் அந்த பொண்ணு வந்துட்டு இப்ப நீங்க ரெண்டு பேரும் இ டியே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நா கல்யாணமே பண்ணிக் க்க மாட்டே அப்டின்ற மாரி சொல்லிட்டுருப்பாங்க அதுக்கப்புறமேட்டு அவுங்க அப்பா அப்ல்லா சொல்லக்கூடாது அந் ந்த பையனம் அப்பெல்லா சொல்லக்கூடாது அப்டின்ற மாரி அப்ப ரெண்டு பேரும் ஷேக்.
ஓ. ஓ ஃபாதர் இன் லாவையும் அந்த பையனிம்மா
பையும் அவுங்க பியான் சேய்வையும் அப்றோ அவங்க ரெண்டு பேரு சியர்ஸ் குடுத்து ட்டு ஓகே அப்டின்னு சொல்ட்டு ஜெல் ஆயிடுவாங்க அதுக்கப்புறமேதா அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமு ஆயிரு அந்த பொண்ணு டீச்சராதா இருப்பாங்க. ஒரு டீச்சரா இருந்து அந்த டீச்சர் வந்துட்டு நல்ல எ ல்லாரயுமே நல்ல எஜு கேஷன்ல கொண்டு போணு நல்லா படிக்கணு எல்லாரு அப்டின்ற மாரி இருப்பாங்க. அந்த கிளாஸ்ல ஒரு பைய மட்டு படிக்க மாட்டா அவனோட கேரக் டர் செரி இல்லாம படிக்காம இருக்கற மாரி இரு க்கு சோ அவன வந்துட்டு நல்ல வழில கொண்டு வரணுன்னு சொல்ட்டு அவங்க ரொம்ப கஷ் டப்படுவாங்க அவ வீட்டு கிட்ட போயிட்டு அவன ரொம்ப கெஞ்சி வந்து படி படி அப்டின்ற மாரிலா சொல்லுவாங்க. அதே பையன படி படின்னு சொல்லி சொல்லி சொல்லி அப்றோ அவ வந்துட்டு ஒரு இதுல ஒரு மைண்ட்ல வந்துருவா ஸ்கூலுக்கு ஒரு மைண்ட்ல வந்துட்டு பட் அவ வேற ஒரு தப் பு தாட்லதா ஸ்கூலுக்கு வந் துருப்பா லைக் அந்த சி ட்ராமாலல்லா அ ந்த மாரிதான காட்டுவா அது ட்ராமா ஸ்டோரீஸுன்றதால சோ அப்றோ வந்துட்டு அந்த டீச்சர் வந்து கண்டுபுடிச்சிருவாங்க அவ என்ன பண்றா அப்டின் சொல்ட்டு. அவ சேல் பண்ணதா ஸ்கூலுக்கு வந்துருப்பா சோ அதனால அந்த பையன என்ன பண்ணுவாங்க ஆ இந்த மாரிலா பண்ண கூடாது நா உன்னோட பேக்ல இந்த மாரி பாத்தே அப்படின் சொல்லும்போது அவ அவுங்கள குத்திடுவா கத்திய வெச்சு அவங்களால முடியாது அப்டியே கீழே விழுந்துருவாங்க அவ்ளதா அவங்க செத்துருவாங்க அவங்கதா அவங்களுக்காக ரிவெஞ்ச் எடுக்கதா இந்த போலீஸ் ஆஃபீசர் வந்து ஆர்மி அந்த மாரி இருப்பாரு சோ அவர் வந்துட்டு வருவாரு கெளம்பி வந்துட்டு அந்த பையன ஜெயிலுக்கு கூட்டு போவாங்க அப்ப இவ இவர் என்ன பண்ணுவார்னா கா கார செம ஸ்பீடா கொண்டு போய் அவ மேல இடிக்கிறதுக்காக போவாரு இன்னொரு கார் வந்து ஸ்டாப் பண்ணிரு அதய அதுக்கப்பறமேட்டு அவங்களோட ஃபாதர் இன் லா சொல்லுவாரு நா வந்துட்டு இப்ப எஜுகேஷனல் மினிஸ்டரா ஆக போறே சோ அதனால நீ என்ன பண்ணு ரிவென்ஜ்லா எடுக்க வேணா நம்ம வந்து இத வேற மாரி கொண்டு போவோ இந்த மாரி நெறைய ஸ்டூடெண்ட்ஸு டீச்சர்ஸ் பேரண்ட்ஸு யார் யார் விக்டிமா இருக்காங்களோ அவங்கள எல்லா நம்ம அப்டியே விடக்கூடாது அக்யூஸ்ட்டதா நம்ம வந்துட்டு தண்டன வாங்கி கொடுக்கணு சோ அதனால நம்ம ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணலா அப்டின் சொல்ட்டுதா இந்த இ ஆர் பி டிப்பார்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க
ஓகே ஓகே
மேபி இந்த ரெண்டு கதையு ஒரே கதையான் தெரியல ஆ இதுவு அதே மாரிதா இருக்கு
அதேதான்னு நெனக்கிறே
ஓகே சோ அதுக்கப்புறமேட்டா ஒரு ஒரு ஸ்டோரியா மொத்த பத்து ஸ்டோரி சொல்லுவாங்க பத்து ஸ்டோரியு செம்மையா இருக்கு எ அவங்க வந்து எந்த வெஞ்சன்ஸ்காகவு பண்ண மாட்டாங்க லைக் நீங்ளே பாத்துருப்பீங்கல்ல
ஆமா ஆமா ஆனா அவங்கள பழி போ டணுன்னு நெ நெறைய பேர் பண்ணுவாங்க
ஆமா
அது தப்பு அப்டின் காட்றதுக்காக
ம் ஆனா பட் அவங்க பண்றது சீரியஸ்லி நல்ல நல்ல விஷ்யந்தா ஒரு ஒருத்தங்கள வந்துட்டு புல்லி பண்ற மாரியோ அந்த மார்லா பண்றது தப்புல்ல ஸோ அவுங்க வந்து இல்ல எல்லாமே வந்து கரெட் பண்ணணு அப்டின்றதுக்காக தா அத ஸ்டார்ட் பண்ணுவாங்களே பட் அவுங்களோட எதிரிகள்லா அவங்க அவுங்க மேல மிஸ்டேக் பிளேம் பண்ற மாரி நெறைய விஷ்யங்கள் பண்ணுவாங்க பட் அது நடக்காது லாஸ்டா சீரிஸ்ல நல்லவங்கதானெ ஜெயிப்பாங்க சோ அதே மாரிதா முடுஞ்சுரு அந்த சீரீஸு ஆனா அந்த ஹீரோ சூப்பரா இருப்பாரு நல்ல அழகா இருப்பாரு ஆ என்னால நம் பவே முடில ஃபாட்டி ஒன் ஏஜு ஒரு பைய இருக்கா நல்லா க்யூட்டா இருக்காரு ஆக்சுவலி இன்னொரு சீீரிஸ்ல பாத்தா அவர் கொஞ்ச ஏஜ்டு பர்சன் மாரி இருக்காரு இப்ப அந்த கொரியன் பீப்புள்ஸ்லா நெறய கிரீம்ஸ் அந்த மார்லா யூஸ் பண்ணுவாங்கல்ல
ஆமா ஆமா
க்கு வந்துட்டு அந்த ஹேர் வந்துட்டு இந்த சீரீஸ்ல இருந்த ஹேர் வந்து பக்காவா இருந்துச்சு அவருக்கு
ம்
சோ அதனால வந்துட்டு அது டாப் னாச்சா போயிருச்சு நல்லபடியா
அவர் ஒரு புஷ்கேப்பும் பண்ணிருப்பாரு
ஆ ஆமா எனக்கு தெரியில அவரு தா இவருன் சொல்ட்டு இன்ஸ்டாக்குள்ள போனா ஃபுல்லா இதுதா வருது இந்த சீரீஸ் தா வருது எனக்கு
ஜே டி கேரக்டர் பேஸ் பண்ணி நம்ம தளபதி நடுச்சிருப்பார்ல அந்த ஜே டி கேரக்டர் பேஸ் பண் ணி ஆ ம்‌ அ தமிழ்நாட்டொ ஜே டி நம்ம தளபதி கொரியன் ஜேடி வந்து அ அந்த அவரு பேரு எ ன்னமோ நா அவ அவுங்க பேர் நா ஆவுச்சோனா என்னமோ சொல்லுவாய்ங்க அந்த படத்துல அந்த சீரீஸ்ல
அம் ஆ ஓகே ஓகே
என்னமோ உண்மையான பேரு என்ன தெரிமா வச்சிருந்தாரு மோட்டூ ஆ உண்மையான பேரு எனக்க மோட்டுவோ கியூக்கோ சோட்டுவோ என்னமோ வச்சுருந்தாரு உஉஉ
அதல்லா வாய்ல வரது கஷ்டம் தா நார்மலாவே அவுங்களோ ட பேர்லா அப்டிதான இருக்கு ட்டா ஆல் ஆஃப் அஸ் ஆர் டெட்டுன்னு ஒன்னு பாத்தொ ஓகே ஓகே அதுவு நல்லா ருந்தது ஆல் ஆஃப் அஸ் ஆர் டெட்டு நீங்க பாத்துருக்கீங்களா?
கே ஆ நா சீசன் ஒன் பாத்துருக்கே பட் சீசன் டூ இன்னு வந்து அவைலபிளா இல்லன் நெனைக்க
அது இன்னு ரிலீஸ் பண்ணல
ஓ இன்னு வரவே இல்ல
ஆ டப்படி வர்ல இன்னு அவங்க லாங்குவேஜ்ல மட்டுந்தா ரிலீஸ் பண்ணிருக்காங்க
ஓகே ஓகே ரிலீஸ் பண்ணிட்டாங்க தமிழ்ல வர்லயா
ஆ வேற எந்த லாங்குவேஜ்லயு வர்ல வெறு அவுங்ளுடைய நா த்லமட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க
ம் ஓகே ஓகே ஓ கே
ப்றம் பண்ணுவாங்க நெனக்கிறே அதுவு நல்லாதா இருந்ததுல ஃபஸ் ட்டு சீசன்
ஆமா சூப்பரா இருன்ச்சு ஆக்சுவலி அது வந்து எப்டி சொல்றது ஒரு அது என்ன மிட் மிட் ஸ்கூல் மாரி தான அது
ஆ
மிட் ஸ்கூலு இல்ல ஹை ஸ்கூலா
ஹை ஸ்கூல்
ஹை ஸ்கூல் தானா ஓகே ஆமா லைக் ஆ ம் ஆ அம்மாட்டி சம்ம எப்டி சொல்றது அந்த ஒரு பைய இருப்பான்ல அந்த பைய கூட செத்துருவானே
ஆமாமா அவன
அ அவனோட எஃபெக்ட் ட்டுதா வந்துட்டு வேற மாரி அ அந்த மூவில அவனோட கேரக்டர் தா டாப்னாச்சா இருந்துச்சு
ரொம்ப டாப்னாச்சா இருந்துச்சு அவனோட கேரக்ட்ரு
என்ன கொஞ்ச பாவமாவு இருந்தது
ஆமா அந்த வில்லன்ருப்பானே எனக்கு வில்லன அடுச்சு கொன்றனுன்ற அளவுக்கு கோவ வரு எனக்கு அந்த வில்லன் பண்றத பாக்கும்போதுலா எதுக்கு தா அவ அப்டி பண்ணு ஃபஸ்ட்டு புல்லி பண்ணுவாய்ங்கல்ல ஒரு பேர ஒரு கேலயு ஒரு பாய
ஆமா ஆமா
அந்த பொண்ணு எடுக்குற ரிவென்ஜ் அம்மாடி அய்யோ
ட்ராட்ர
படத்துலதா வந்து பயங்கரமா இருக்கு அது அது பாக்குறதுக்கே என்னடா இதுங்க இப்டி இருக்குங்க அப்டின்ற மாரி இருந்துச்சு ஆனா அதுல என்னன்னா யூனிட்டி லைக் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள எவ்ளொ யூனிட்டி இருக்கணு விட்டு குடுக்காம அப்டின்ற ஒரு கன்டென்ட் வந்துருக்கு
மா அவ அவ குட அவ தல்ல குனிஞ்சிட்டு பண்ணுவாங்க
ம் விடவே மாட்டா செம்மையா ப்ரொடெக்ட் பண்ணிப்பா அவ அப்புறொ அவரோட அப்பாவோட சாக்கிரிஃபைஸு ஆக்சுலி நெறைய பேரு அதுல சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்கல்ல
ஆமா நறைய பேர்
ம் ம் அந்த பையனோட அம்மா அதுக்கு அப்பறமேட்டா அவுங்க அம்மாவு அந்த அவ அவனோட அந்த பையன தேடி வருவாங்க அப்றொ அவுங்களு ஜாம்பியாலா கடிக்கப்பட்டு அப்டியே ஜாம்பியா மாறிருவாங்க அப்றொ அவனோட ஃபிரெண்டு ஒரு பொண்ணு நம்பவே நம்ப மாட்டாளே
ஆ அவளு கெட்டவ தான
ம் லாஸ்ட்ல நல்லவரா மாற ட்ரை பண்ணுவா அப்ப அந்த வில்லன் வந்து கடுச்சுருவா
ஆம்மா
எல்லாருக்கு சாப்பாடு கொண்டு போலான்டு வருவால்ல
ஆமா
வேறென்ன சீன்ஸ்லா இருக்கு அதுல
புரியில
இல்ல வே